அ வணக்குங்க
வணக்கம் பா டீ போட்டியா
ம் போட்டே டீ போட்டே பண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கே சுட சுட காஃபி காஃபி அவுங்க எங்க மாமியார் டீ குடிக்க மாட்டாங்க காஃபி தா குடிப்பாங்க
அ
அவுங்களுக் காஃபி போட்டு குட்த்துட்டு எங்க வீட்டுக்காரு நானு பசங்கல்லா டீ தா அத போட்டு குட்த்துட்டு பால் கொஞ்சொ எடு துருவா அதுல இர்ந்து கொஞ்ச பால் எட்த்து காஃபி தூள் கலக்கி குடுத்துருவே அவுங்களுக்கு
ம்
அ எங்களுக்கு டீ போட்டுக்குவோ டீ போட்டு குடுச்சிட்டு பிஸ்கெட் ரெண்டு சாப்ட்டுட்டு நாவெ இதோ உக்காந்துட் இருக்கோ நைட்டுக்கு என்ன செய்யற் துன் தெரியலப்பா அதே யோச்சுட்டு இருக்கு
நானு மத்தியானொ வெஜிடபிள் சாதொ தா செஞ்சே
அ
இப்போ நைட்டுக்கு அதுவே இருக்கா இருக்கு பத்தாச் வேற எதன செய்யணு டிஃபன் தோச மாவு இருக்கு
அ
ஏதாவது செஞ்சுருவேப்பா
தோச வெங்காய சட்னி ட்ரை பண்ணிருக்கீங்ளா ஆனியன்னு
ஆ இன்னக்கி பண்றே ஏன்னா இதுக்கு முன்னாடியு செஞ்சுருக்கே எனக்கு தெரியல நடுவுல எ ஃப்ரெண்டு தா ஒருத்தரு சொன்னாங்க ஐ ஏப்பா வெங்காய சட்னிக்கு தக்காளிய போட்டு செய்யக்கூடாது அப்டின் சொல்லிட்டு நானு என்ன பண்ணிட்டே தக்காளி போட்டு போட்டு செஞ்சுட்டே
ஆமா நீங்க தக்காளி போடாது அரச்சு பாருங்க எவ்ளோ டேஸ்ட்டா இருக்குதுன்னு மட்டு எனக்கு நாளக்கி சொல்லுங்க சூப்பரா இருக்கு ஒன்னுமே இல்ல சிம்புளுங்க சின்ன வெங்காயம் போட்டாலு செரி பெரிய வெங்காயம் போட்டாலு செரி நல்லா எண்ணெய்ல நல்லா வதக் ட்டு காஞ்ச மொளகா பச்ச மெளகா ஒன்னே ஒன்னு ஃபிளேவருக்காக போட்டுக்கங்க ச சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்குங்க
ம்
என்ன சாமான் கலவுறீங்களா பயங்கர சவுண்ட் கேக்குது
பயங்கரமா எப்படிங்க கேட்கு சும்மா பால் வைக்கலா
ஆஹ
அ தல வலி எடுத்துட்டே இருக்கு தூங்கி ஏஞ்ச்சது அப்டியே வச்சுட்டு உட்காந்துக்கலான்னு பாக்குறேங்க ரொம்பெல்லா சத்தம் போடலைங்க உங்களுக்கு அப்படியா கேட்குது
ஆமாங்க நீங்க கவர் இப்டி இப்டி பண்றது கூட சவுண்ட் வருதுங்க இப்ப தண்ணி ஊத்துறீங்க கரெக்டா ஏங்க நீங்க என்ன பண்ணாலும் கேட்டுருங்க எனக்கு ஷார்ப்புங்க நானு
செரிங்க நா அப்போ கம்முனே உட்காந்துக்குற இப்பதாங்க முதல் முறையா நா பேசும்போது வேல செஞ்சுக்கிட்டு டே பேசுறேங்க
வெரி குட்ங்க செய்ங்க செய்ங்க அதுக்கு போய் என்ன இருக்கு வேலையு செய்யனு அதுவு பாக்கணும் இப்ப லைட்டரு போட்றிங்க இப்ப நெருப்பு எரியுது
ஏங்க நா உக்கான்ட்ட
சரிங்க சரிங்க செஞ்சிருக்கே
செய்யலங்க இனிமேல் அந்த வேலையே செய்ய மாட்ட
காபி குடிங்க அது போய் என்னா இருக்குங்க குடிங்க குடிங்க நாங்கல்லா டீயே குச்சி வச்சு குடிச்சே குச்சிட்டோம் நீங்க இன்னும் குடிக்கலப்பா குடிங்க அதுக்கு போய் என்ன
இல்ல நீங்க டீ ஞாபகம் ஒரு சிலருக்கு டீயோட ஞாபகம் வந்தாதா தல வலி வருனு சொல்லுவாங்கல அது மாரி ரி ஏ தலவலிக்கு காரணமே நீங்கதா
சரிங்க நன்றிங்க என்ன இவ்ளோ என்ன இவ்ளோ பெருமப்படுதுவீங்கனு நென்ச்சி கூட பாக்லங்க தல வலி வந்ததுனாலாங்க அந்த காபிய குடிக்கிறீங்க புரிதா இல்லியா உங்களுக்கு ஆ அப்போ காபி குடிக்குபோதுன எனக்கு குடுத்துட்டா குடிக்கிறீங்க நீங் குடிக்லயா
அப்டி இல்ல தல வலிக்கு காரணமே நீ தா சொல்ற
ஆமா பா தல வலி வந்ததுனாலதான்டி காபி போட்டு குடிக்கிற புரிதா இல்லயா அப்ப தல வலியே நா குடுக்கலன்னா அந்த காபிக்கான அர்த்தமே இல்லாத போயிடும்ல தல வலி னால்தான அந்த காபிய தேட்றிங்க அப்ப அந்த காஃபியோட தே அப்ப காஃபியோட அரும தெரிதா தெரிலயா
காஃபியோட அரும இல்ல அது ஒரு கெட்ட பழக்கோ அந்த தீய பழக்கோ எனக்கு வர்றதுக்கான காரணமே நீதா நீதா நீதா
நா ஒரு தீய சக்தின் சொல்ல வரீங்ளாப்போ
ஹா
அப்ப நா ஒரு தீய சக்தின் சொல்ல வறிங்களா
எது ஏன் வாயல எங்க வீட்டுக்காரு எதிமே சொல்லாதன்னு சொல்லிடாரு அதுனா
சேரிங்க சேரிங்க நீங்க ரொம்ப நல்ல சக்தி தா சரி விடுங்க நீங்க என்ன பன்னாலு பரவால்லங்க ஏன் மனசுலா ஏத்துக்குங்க ஒன்னு பிரச்சன இல்லங்க
செரிங்க
சேரிங்க சேரிங்க உங்குளுக்கு பிஸ்கெட் கெடச்சிச்சா இல்லீங்ளா
பிஸ்கெட் இல்லீங்க ரெண்டே ரெண்டு துண்ணு பிரெட்டு வெச்சிருக்காங்க
ஆ
அது தா தொட்டுக்குமா வேற வழி இல்ல நீங்க சுட சுட பன்னு சாப்புறன்னு சொன்னீங்களா
இப்ப காஃபி குடிச்சங்க அப்போ கூட தலவலி மைல்டா ஸ்டார்ட் ஆகுதுங்க என்னான்னு தெர்லங்க எனக்கு கூடோ
அது இப்போ நா ஏ ஏ கிட்ட பேசுறீங்கள
ஆமாங்க அப்டியே ஸ்டார்ட் ஆயிச்சுங்க தல இல்லங்க மத்யானோ சாப்டாத மறந்துட்டுகுறங்க நானு சாப்டவேல
அப்புடியா
இப்ப ஆமாங்க மறதுட்டுக்குற சாதம் பியா இது பீன்ஸு சாம்பார் பீட்ரூட் பொரியல் அப்பளோ
அதாங்க காரணோ பிரியாணி செஞ்சி வெச்சிருந்தா மற்திருப்பீங்களா
இல்லங்க எனக்கு பிரியாணி புடிக்காதுங்க ஓபனாவே சொல்றேங்க எனக்கு பிரியாணி சுத்தமா புடிக்காது எப்பனா ஒரு நாள் ஜஸ்ட்டு ஒரு இதுக்காகாத சாப்டுவனே தவிர எனக்கு வந்து ரொம்போ ரொம்போ புடிச்சிது இந்த சாம்பார் சாதோ கீர சாதோ காய் சாதோ வெஜிடபிள் ரொம்போ விரும்பி சாப் உங்க நயினுக்கு அதுதா புடிக்கு கறி புடிக்காது எனக்கு மோஸ்ட்லி ஆ ஆமாங்க தயிர் சாதோனா எனக்கு உயிருங்க எவ்ளோ சாப்பாடு சாப்ட்டாலு அட்லிஸ்ட் கொஞ்சோனா தயிர் சேத்துகுனுங்க எனக்கு தயிர் சாதோ ரோம்போ புடிக்கு ரசோ கொஞ்சோ கலந்துப்ப இந்த மாரி எனக்கு ஃபுல் மீல்ஸ் சாப்புர்த்தாங்க எனக்கு ரொம்போ புடிக்கும் வித் அப் அப்ளத்தோட
அதாவது எங்க வீட்ல வெஜ் வெஜ்ஜு சாப்டும்போது ரெண்டு வேள சாப்பாடு தா சாப்டுவ அதுவே நான்வெஜ் வெஜ்ஜா சாப்புடும்போது நாலு வேல சாப்பாடா சாப்புடவேங்க
ஆமாங்க என்ன பண்றது நான்வெஜு மேல இருக்குற பிரியு இன்னு கொறையலங்க அந்த வாசனைக்கே போயிடுறோங்க ஐயோ க கோழி கொழம்பா ஆட்டுக்கொழம்பா அடாங்கப்பா தூளுக்கலப்போன்ற மாதிரி போயிட்றாங்க ஆனா எனக்கு வந்து மோஸ்ட்லி இது மட் மட்டன்னு எனக்கு புடிக்காதுங்க
பிளாங்க்
ஆட்டுக்கறி சுத்தமா ஆவாது எனக்கு ஒடம்புக்கே ஆவாதுங்க சாப்ட்டாலே ஃபீவர் வந்துடோ இல்லன்னா வாமிட் ட்டு வந்துடோ அது சேரவே சேராது எனக்கு பிடிச்சுது ஒன்னே ஒண்ணு சிக்கன் சிக்கன் நல்லா சாப்புடுவே எனக்கு சிக்கன் வந்து பூ மாரி நல்லா வேக வெச்சு குடுத்தா சாப்ட்ருவே பிஷ்ஷு பிஷ் கொழம்பு எங்க மம்மி வந்து மோஸ்ட்லி பிஷ்தா செய்வாங்க எங்க வீட்ல
ஓஹோ
புட்டுதா அதிகமா ஃபிஷ் கொழம்பு வெப்பாங்க அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க அன்னக்கி அததா சாப்புடுவோ நாங்க அதுக்கு எனக்கு அதுதா வந்து நான்வெஜ்லயே எனக்கு புடிச்சது ரெண்டு தா கம்பல்சரி ஒரு எக்கு ஆமா டெய்லியு ஒரு ஒரு எக்கு சாப்புடுவோ அவ்ளோதா
பசங்க
பசங்களுக்குலா அட்சுத்தள்ளுவானுங்க ஓடுறது இருந்து நடக்கறதுலந்து நண்டுலந்து அவனுங்களுக்குலா இது அன்லிமிட்டடே இல்லைங்க எது இருந்தாலே சாப்பிடுவானுங்க
உம்
இந்த கறி எல்லா கறியு சாப்பிடுவானுங்க இதுதான்றதுல்லா இல்ல எல்லாமே நான்வெஜ்ன்னாதா உயிரு அவனுங்குளுக்கு சாம்பார் சாதோன்னாவே அவ அவ ஓடிடுவானுங்க அந்த மாரி இருக்கு போங்க உம்
எனக்கு நான்வெஜு நல்லா சாப்டுவே ஏன் வீட்ல இருக்குறவங்களு நல்லா சாப்டுவாங்க எனக் இப்பதா நாளை நாளைக்கு மீன் எடு கணு போல தோணுது ரொம்ப நாள் ஆன மாரியே இருக்கு மீன் கொழம்பு
ஆ சாப்டுங்க வாரத்துல ஒரு நாள் வந்து நெத்திலி மீனு இல்ல வந்து சங்கரா மீனோ இல்லனா அதுலே ஒரு மீனு ஒன்னு வகை சொல்றாங்க அதுல வந்து பீ டுவெல் வ ட்டமின் வந்து ஷூகர் பேஷன்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்ளா நான்வெஜ் இதுலே வந்து நா மீன் எடுக்கறதுக்கு காரணோ வந்து ஷூகர் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்பறந்தா வந்து கம்பல்சரி வாரத்துல ஒரு மீன் சாப்ட்டே ஆகணுன் மீன் சாப்டுவோ நாங் அது வந்து நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பறத விட கொழம்பு வச்சு சாப் திங்கன்னா அதோட சுடுதண்ணி இப்ப சுடுதண்ணில போட்ட மாரி தானங்க அது கணக்கு அதோட சக்திலா வந்து அந்த மீனோட சக்திலா அதுல எறங்கிடுமா சோ அந்த கொழம்ப நம்ம சாப்புடும்போதோ அந்த அபில் ஃபிஷ் நம்ம சா ப்படும்போதே வந்து நம்ளுக்கு அந்த முழுமையான சக்தி கெடைக்குதுன் சொல்றாங்க
இல்லைங்க நானு பூனைங்களுக்கு எந்த மீன் குடுத் தா நல்லது அப்டின் சொல்லிட்டு நா போய் சேர்ச் பண்ணே கூகுள்ல அப்போ அதுல பாத்தா டூனா ஃபிஷ்ன்றது குடுக்க சொன்னாங்க அதாது சூறை மீன் சொன்னாங்க தமிழ்ல சேரி இந்த மீன போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு தா வர்லாமேன் சொல்லிட்டு நானு போய் மார்க்கெட்ல கேட்டு வாங்கிட்டு வந்தே அப்டியே பாக் க்க மட்டன் மாரியே இருந்துச்சு நார்மல் மீன் கலர விட ரெட் கலர்ல டா டார்க் ரெட் கலர்ல இருந்துச்சு அத எடுத் த்துட்டு வந்தா கறி மாரியேப்பா அந்த நீ கொழம்புலயு போட்ட அன்னைக்கு ஆ டேஸ்ட்டு அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகுல அதுக் கவு ச்சு அதிகமாக இருக்கு அப்டின் சொல்லுவாங்க
ம்
ஆனா டேஸ்ட்டு எனக்கு செட் ஆகல மீன் மட்டு கறி எப்டி சாப்பர்றமோ அதே மாரி தா இருந்துச்சு ஆனா இல்லாம அதிகமான ப்ரோட்டின்ஸ் சத்து அந்த மீன்ல தா அதுனால னா அந்த மீன வந்து இப்போ பொறிக்க அதெல்லா ஃபுட் தயாரிக்கறத்துக்கு டூனால இந்த மரி வெளிய அது இதுல்லா வருது இல்லைங்களா பூனைங்களுக்கு அத பாத்துட்டு சரி அந்த கறியாவே குடுக்கலா நம்ப ஃப்ரெஷ்ஷா அப்டின் நெனச்சிட்டு எடுத்துட்டு வந்தே கடைசில எங்க பூனைங்களு சாப்புல்ல நாங்களு சாப்புல்ல
அய்யயோ
எங்க பூனை என்னமோ மீன மட்டு விரும்பவே மாட்டன்து ஏனே தெரில அது
நீங்க ஆரம்பத்துலே நீங்க ஃபுட்டு வந்து வெளிலந்து வாங்கி பாக்கெட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ட்டுப்பீங்க அதனாலதா வந்து அந்த டேஸ்ட்டே அவங்க எதிர்பாக்குறாங்க ஸ்டார்டிங்லே வந்து அந்த ஃபிஷ்சு மீட்டுலா நீ போ அந்த ஸ்மெல்லு காட்டிட்ருந்தீங்க வச்சுக்கு ங்க ஆட்டோமேட்டிக்கா அத சாப்ட ஆரம்பிச்சிருங்க அதுங்க இந்த மாரி பிரச்சன எங்க பூனைக்கு இருந்துச்சு ஸ்டார்டிங்கே நாங்க வந்து கறி போட ஆரமிச்சுட்டோ கறி சாப்ட ஆரம்பிச்சிருச்சு பால் சாதம் போட்டா பாலே குடிக்காது எங்க பூன பாலே தொடாது அது அந்த மாதிரி கறி தா கேக்கு எட்டு மணி ஆனா கறிக்குதா சவுண்டு கேக் ஆமாங்கா ஆஹ கறிதா அப்ப நல்லா சாப்படனு வீட்டு போனே ம் பரவாலிங்களே பசிக்குதுங்க மதியான சாப்பிடது படுத்துட்டுக்றாங்க ஆஹ் ஆஹ் அப்டிங்களா சேர்
வருவே வெஜ்ஜ வச்சுக்கிட்டு நா பசிக்குதுங்க சாப்டலா